ஹலோ ஆ ஹாய்
ஹாய் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே போன தடவ பண்ணோ நீங்க பிக் பண்ணவே இல்லயா எனக்கு அது கால் ஆட் ஆயிருச்சு தெரியுமா
மேய்ல்ல தெரியல என்னன்னு தெரில எனக்கு கால் வந்து அட்டன் பண்ணவே முடியல
அது எனக்கு கால் ஆ எனக்கு கால் ஆகலை எனக்கு ஜீரோவ்ல்ல காமிச்சிருச்சு
அப்டியா
ஆ நா தா ஆன்லைன் வாங்கன்னு சொன்னான்னா
ஆ இல்ல நா ஆன்லைன்லயேதா இருக்கே நான் அட்டென் பண்ணே வர்ல
செரி செரி செரி செரி ஒண்ணு இல்ல விடுங்க விடுங்க பிரச்சன இல்ல
சாப்டாச்சா
ம் நா இன்னிக்கி சொதி கொழம்பு வச்சே
ஆ நெஜமாவா
சொதி ஆமா
எப்டிருஞ்சி
நல்லாவெ இல்ல
அப்ப நீங்க ஒழுங்கா வைக்கலன்னு அர்த்தோ
ஆமா ஆ எனக்கு செய்ய தெரியல
ஆ நா எ எப்படி ஒயிட் கலர்ல இருந்துச்சா நல்லாருன்சா வரல்லயா
அ எல்லோ கலர் மாதிரி இருந்தது
கொஞ்சொ எல்லோ எல்லோயிஷா இருந்ச்சூ
ம் ம்
ஆ அது ஒயிட் கலர்ல இருக்கூ நல்லா
அப்படியா இல்ல ஆக்சுவலி எனக்கூ தெரியாது ஃபஸ்ட் டைம் ஒரு டைமிங் கூடியிருக்கலா
ஆஹ் இருக்கலா நா அதானு சொன்னன்ல வைக்கிறவங்க வச்சாங்கன்னா கரெக்டா இருக்கு அப்டின்னு சொல்லலாம்
ம்
கவலபடாதீங்க உங்களுக்கு என்னைக்காச்சு நாங்க வச்சி நா வச்சு உங்களுக்கு சென் பண்ணி உட்ருவே ம் நல்லா இருக்குங்க ஆஹ்
இன்னைக்கு ட்ரை பண்ணியாச்
ட்ரை பண்ணிட்டிங்களா ஐயோ ஆனா ட்ரை பண்ணி நல்லா இல்லன்னு சொல்லிட்டிங்களே
த்ரு நா வச்சது நல்லா இல்ல
ஐயோ அதா எப்டி பண்ணீங்க எதுவும் ப்ரிபரேஷன் நியாபகம் இருக்கா
ரெண்டு தேங்காய் வந்து அஹ கட் பண்ணி எடுத் தேங்காய் பால் எடுத்தாச்சு
சரி அதாவது எத்தன பேத்துக்கு ரெண்டு தேங்கா எடுப்பீங்க
நாலு பேரு
நாலு பேத்துக்கு ரெண்டு தேங்காலாம் பத்தாது நீங்க வேற
பத்தாதா அப்ப ரெண்டு தேங்கான்னா ஒரு ஆளுக்கா
தேங்கா வந்து ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன பையன் வேணா அவ்ளோ தா வரொ நாலு பேத்துக்கு ரெண்டு தேங்காலா வாய்ப்பே கிடையாது
சரி நா பண்ணது வந்து நாலு பேருக்கு ரெண்டு தேங்கா எடுத்து அ தாளிச்சு விட்டு கொதிக்க விட்டு அதுல வந்து அ முருங்க பீன்ஸ் செவைக்கா ஆஹ் கத்ரிக்கா
ஆஹ்
அப்புறம் பட்டானி பீன்ஸ் இருந்தது அது போட்டே
சரி சரி போடலாம் போடலாம்
இல்ல ஒருவேளை எனக்கு வந்து அது முன்னாடி நா சாப்ட டேஸ்ட் தெரியாது இல்லையா
ஆமா மேபி இருக்கலாம்
ஆ இதெல்லாம் விட்டு கொதிக்க விட்டு இறக்கும் போது ஒரு ரெண்டு டிராப் நெய் விட்டாச்சு
சேரி சேரி சேரி
நல்லாதான் இருந்திச்சி ஆனா பரவாயில்ல நாட் பேட்
நாட் பேடா அய்யோ எனக்கு கேக்க கஷ்டமா இருக்கே ங்க வேற ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க வேற
இல்ல நான் வச்சது பரவால்ல நான் வச்ச
ஆஹ் அய்ய இல்ல அதான் நா உங்களுக்கு நாலு பேத்துக்குன்னா எத்தன தேங்கா எல்லாமே கரெக்டா சொல்ற நா உங்களுக்கு டைப் பண்ணி அப்புறம் சொல்றேன் பண்ற நீங்க நெக்ஸ்ட் பேசிய எப்போ பண்ணுங்க அதாவது ரெண்டு அதாவது உங்களுக்கு வேலை ஈஸியா இருந்திருக்கும் நா ரெண்டு தேங்கானா தேங்கா திருவி பால் எடுக்குறது கொஞ்சம் ஆஹ் நாலு பேத்துக்குன்னா கொஞ்சம் அதிகமா தேங்கா தேவைப்படும்
இல்ல இல்ல அப்ப எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு் தான் இது சொன்னது அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ரெண்டு தேங்கா வந்து எடுத்துக்கங்க தேங்கா பால் எடுத்துக்கணும் அப்படிதா சொன்னாங்க அதே மாரி ட்ரை பண்ண
ரெண்டு தா ரெண்டு பால் தா எடுத்திங்களா எப்டி ரெண்டு தேங்கா பால் எடுத்தீங்களா
ரெண்டு தேங்கா
ஆஹ் ரெண்டு தேங்கா அதாவது பால் அந்த தேங்காப்பால் வந்து கெட்டியா இருக்கனும் ரெண்டு தடவ பால் ஃபர்ஸ்ட டூ டைம்ஸ் எடுக்கும்போது கெட்டியா இருக்கும் தேர்ட் டைம் எடுக்கும் போது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் தெரியுமா அந்த தண்ணியா இருக்கிற பால் அப்டியே தனியா வச்சிரணும் அத இது பண்ணக் கூடாது தேங்கா அந்த க ட்டியா இருக்கிற பாலத்த அந்த தண்ணியா இருக்கிற வச்சிட்டு கடைசி அத அட் பண்ணிரனும் மொத்தமா அப்டிங்கம்போதுதா அந்த டேஸ்ட்டு வரு தேங்கா பால் டேஸ்ட்டு அந்த இது வரு
ம் பரவால்ல ஓரளவு வெச்சுப்பே
ஆ தொட்டுக்கு சைடிஷ் என்ன வெச்சு சாப்ட்டீங்க
அ இது பொட்டேட்டோ உருளகெழங் வருவல்
ஆ சூப்பர் சூப்பர் அது அப்றோ சிப்ஸு வெச்சி எல்லாமே வெச்சு சாப்டுங்க ஒருப் பொட்டேட்டோ சைட்ல நேந்திரபழம் சிப்ஸு பொட்டேட்டோ சிப்ஸுமே வாங்கி வெச்சுகோங்க அப்பறோ இஞ்சித் தொவையல் வெச்சி சாப்புன்னு இஞ்சி தொவையல வெச்சு சாப்பன்னு
ம்
அப்பவோ சிக்கன் கிரேவி ஆ சிக்கன் கிரேவி நா அதெல்லா இங்க வெக்க மாட்டாங்கா ஆனா வெச்சு சாப்ட நல்லாதாருக்கு ஏன்டா தேங்காப் களுக்கு எதுவு நல்லாருக்குன்னா
ம் ம்
ஆமா ஒங்க வீட்ல எல்லாரு சாப்ட்டாங்களா எதுவு சொல்லலையா நல்லாலேன்னு எதுவு
இல்லயே இப்பதா நாங்க ஃபர்ஸ்ட் டைமே சாப்ட்றோம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்டா இருக்கு சொன்னாங்க ஆ ஓகே நாட் பேடு சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போதெல்லா கரெக்ட்டாயிடு அடுத்தடுத்து சொல்லிட்டு
த்தி பருப்பு அந்த மாரி எதுவும் போ ஆட் பண்ணீங்ளா
ம் ம் இல்லியே
பாசிபருப்லா ஆட் பண்ணலையா
எல்லா சொல்லல அவுங்க காய்கறி தேங்காய் பால் அவ்ளதா சொன்னாங்க
ஐயய்யோ அவெ பாசி பருப்லா ஆட் பண்ணணுமில்ல ஆ பாசிபருப்பு ஆட் பண்ணணு அது நல்லா அப்பனாதா அது அந்த டேஸ்ட்டு வரு நா ஒங்களுகு இப்பனெல் அனிப்புர்றே எப்டி பண்ணணு ஒங்களுக்கு ஹவ் டு குக்குனு அனிப்புர்றே
ஆ ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ
ம் ம் அப்பறோ ஈவினிங் ஸ்நாக்ஸு ஈவினிங் இன்னைக்கு எது வெள்லப் போலயா நா இன்னைக் க்க வந்து இது சாப்ட்டே மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சமு அப்பறோ ஹோட்டல் இன்னைக்கு சண்டேல அதுனால நானே நடந்து வெள்ல போயிட்டு வரும் போது அப்டியே இது சுக்கா சிந்தாமணி சுக்கா ஒன்னு சாப்ட்டோ கொஞ்சோண்டு சாப்ட்டே
ஆ சேர் சேர் செரி
ஆமா வீட்ல இருந்துருந்தா எதாச்சு செஞ்சு சாப்ட்ருப்பே
ம் ம் ம்
ஆமா அதனால இப்ப இங்க வந்து இருக்கதுனால கடைல சாப்ட்டோ
சேரி ஓகே ஓகே ஓகே
நல்லாதா இருந்ச்சு இன்னைக்கு ஆனா கொஞ்சோ காரமா இருந் ச்சு ரொம்ப ம் இன்னைக் சண்டே என்ன ஸ்பெஷல்
நாந்தா சொன்னேல்ல சொதிக்
அது மட்டுந்தானா வேற எதுவு இல்லயா
என் அவ்ளோதா வேற என்னது அவ்ளோதா
வேற எது இல்ல அவுட்டிங் எங்கியும் போலயா சண்டே
அ அ அ அ நாங்க சண்டேனாலே விட்டாச்சு ஃப்ரீயா தூங்கி எந்திரி ம் ஆம்
என்னது
ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் எது
ஆ ஹா இல்லெல்ல அப்பில்லா செய்யறதெல்லா இல்ல
ஆ
டீ குடிப்போ ப்ளஸ் புடிக்கு ரஸ்க்கு புடிக்கு
ரஸ்க்கு சாப்டுவே
சேர் சேரி நைட்டு
நைட்டு எதாவ்து தோச ச ப்பாத்தி எதாவ்து ஆ டீ
செரி மதியோ சிக்கன் கிரேவி இருக்கோ
ஆமா எத்தன வாட்டி டீ குடுத்தாலு குடிப்பே ஆமா
ஓ டீ பிரியரா டீ பைத்தியோங்குவாங்களே அந்த மாரியா
பிரியர்
ஆ ஹா நா டீ காஃபி குடிக்கவேமாட்டேங்க நீங்க வேற
பரவால்ல நல்ல ஹாபிட்
ஆமா எதுமே
ம் பிரேக்காகுது கட் பண்ணிட்டு வரீங்ளா
ஃபோன் பேசிட்ருந்தா